அ
ஹலோ
ஆ ஏன்டா எப்டி இருக்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
அ நானும் நல்லா இருக்க
ம் என்ன பண்றீீங்க வேற யார் இருக்கீங்களா
நானா நா நாங்க இப்பதா புத்தக திருவிழாவுக்கு போயிட்டு வந்தோ
அப்புடிங்களா ஆ எப்புடி இருந்துச்சு
ஆ ரொம்ப நல் நல்லா இருந்துச்சு நெறைய புத்தகங்கள் எல்லா இருந்துச்சு கொழந்தைங்க படிக்குற மாரி நம்ம படிக்குற மாதிர் ரி அந்த மாரி நறையா புத்தகங்கள் இருந்துச்சு அப்புறோ ம் இப்ப சின்ன கொழந்தைங்க அப்டின்னா சின்ன பையனுக் எப்புடின்னா நாங்க வந்து படங்கள் எல்லா நறைய இருக்க மாரி புத்தகங்கள் எல்லா எடுத்தோ அப்ப வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆர் ஆர்வோம் வரு அப்டின் ட்டு அ பெரிய பைய வந்து கொஞ்சோ நல்லா பெரி கே குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ